ஆ ஹலோ
இல்ல கனெக்ட் ஆகுதுடி
ஆ கனெக்ட் ஆவுது ஆ ஆமா
இப்பதா இந்த கால் வந்து பத் து நிமிஷோ பேசணு நீ நீ கொஞ்ச நேரோ நா கொஞ்ச நேரோ எதுனாலு பேசிக்கலா ஆமால எப்டி குரூப்ல அப்டேட் பண்ணாங்களா
ஆமா ஆமா சேரி என்ன பண்ற என்ன சாப்பாடு
சம்பார் தா சாப்புட வரியா
சாம்பாரா ஞாயித்துக்கெழம அது சாம்பாரா சோத்துல சாம்பாரா
ம் என்ன செய்ய விசே வீட்டுக்கு போனோ அங்க நான்வெஜ் போட்டாங்கே
ஆ காசு மிச்சப்படுத்திக்கிட்டீங்க
ஆமா அதனால இப்பத்தே வந்து சோறே ஆக்குன அதனால பழைய கொழம்பு இருந்துச்சு அதோட போட்டே சாயிந்துரோ எதாச்சு
புள்ளைகள கானோ எந்த சவுண்டைங்கானோ அமைதியா இருக்கு வீடு
ஒருத்தங் கைல ஃபோன குடுத்துட்டு கொஞ்சூன்டு சவுண்டு வெச்சு கேட்டுட்டு உக்காருடான் சொல்லிருக்க
எவே சின்னவனா பெரியவனா
சின்னவே இன்னு தருதலதானே தூங்க மாட்டேங்குது வேரு த்து படுத்துட்டா
எனக்கு ரெண்டுமே படுக்க மாட்டேங்கு
அதனாலதா ஃபோன அடுச்சுருக்க சேரி ஒரு ஒரு ஆளுகிட்ட எத்தன காலு பேசலாம்னு சொல்லிருக்காங்க
இப் பிராஜெக்ட் பத்திலா பேசலாமா நீ கேட்டுக்கிட்டே இருக்க அத பத்தி பேசக் கூடாது
நா பேச கூடாதுன்னு
ஆ நார்மலாதா பேசுவோ அத பத் தியே பேசக் கூடாது
இப்டி நார்மலா வந்து சொந்தக்கத சோக கதைய பேஸ் னால போதுமே ஒரு மணி நேரம்லா பத்தாது ம்
உன் ஹஸ்பண்டக்கானோ
அப்புறோ அவரு இருக்காரு என்ன செய்றான்னு உக்காந்து பாத்துட்டு இருக்காரு
அவருக்கு சாம்பாரா
உன்னி கட்னது ஜோத் ல சாம்பாருதியா
அதா சாம்பார்னொன்னே எனக்கு சோரே வேணாம்ட்டு உக்காந்துருக்காரு
உங்க அம்மா வீட்டுக்கு அதுக்கு ரொம்ப தூரமா உங்க வீட்டுக்கு
புரில
அம்மா வீட்டுக்கு உனக்கு உங்க வீட்டுக்கு தூரமானு கேட்டே
நா போறந்தள் போறதுனா இருந்தா சிவா
அப்பறோ எதுக்கு ஞாயிற்கிழமலா சோராக்கிட்ருக்க நாளா எங்க அம்மா வீடு முத்தள த இந்த உக்காந்துருக்கிறே ஜோருத்திங்க இப்டி மான கெட்ட பேச்சு பேசும்போதே
அ அவங்களு இன்னைக்கு ஒரு கேத வேற அவங்க கேத வீட்டுக்கு போறாங்க அங்க போய் கி அண்ணி அண்ணன் அண்ணன் பொண்டாட்டி எல்லா வந்துட்டாங்கல்ல நம்ம போனா நல்லா இருக்
கொழந்த பிறந்துச்சால
என்ந்த கொழந்த வச்சிருக்காங்கடி பெரியன்னாக்குதா இன்னு கொழந்த இல்ல
ஆ ரெண்டு பேத்துகு கல்யாண் ஆய்டுச்சு
ஆ ரெண்டு பேருமே முடிஞ்ச்சு ஒரு வருஷோ பா பெரியண்ணனுக்கு மொதோ வருஷோ முடிஞ்ச்சு அப்பறோ ஒரு வருஷத்துலே சின்னவனுக்கு முடிச்சுட்டோ
ஆ பெரியவங்கதா பேங்களூர்ல இருக்காங்களோ
பெரியண்ணாதா பேங்களூர்ல இருக்காங்க சின்னவ இங்கதா இருக்கா பெரியண்ணாக்குதா கொழந்த இல்ல என்ன செய்றாங்களோ தெரியல
மெதுவா பெத்துக்கிட்டு கொழந்தை பிறந்தா இப்டி உக்காந்துட்டு விய்ய விய்யான்னு பேசு
எந்திரி
இந்தா இப்டி உக்காந்துட்டு இது பண்றதுக்கு மெதுவாவே பெத்துக்கலா இப்ப எண்ணா அவசரோ லைஃப் என்ஜாய் பண்ணி பெத்துக்கிறே
அவிங்க விருப்போ விருப்பமோ இல்லையோ சாமி குடுக்குதோ இல்லையோ அது அவ த அந்த பத்தியே கேட்க கூடாதுன்னு நனச்சுடே
உ எவ்வள நாலாச்சு கல்யாணாயி கல்யாணாயி எவ்ளோ ந நாளச்சுடி
இது அவங்கக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கல்யாணோ ஆச்சு
எ மயே சின்னவே பெறந்தப்ப கல்யாணோ மூணு வயஸ்
ஆ ஆகஸ்ட்ல கல்யாணோ ஆச்சு உ இந்த ஆகஸ்ட் வந்தா மூணு வருஷோ ஆச்சு அவங்கல்கு
உ
ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கா நமக்கு சொல்றது கேக்கவு மாட்டீங்கிறா
என்ன வேல பாக்குறாங்க
இன்ஜினியர் எலக்ட்ரீக்கல் இன்ஜினியரா இருக்யா
உங்க அண்ணனும்மா
ஆமாடி ஆமா அந்த மெஷின பாத் அத்தானே எனக்கு ஞாபகோ வந்துச்சு அவனு அதே வேலதா அங்க பேங்களூர்ல யார் போட்டு பெரிப்
எ புருஷனுக்கு பொண்டாட்டி பத்துரமா வெக்கிதோ இல்லியோ எங்க வீட்டுக் குல்ல எல்லா வந்தன் வெச்சு கே குடும்ப நடத்துற வீடு மாரியே இருக் க்காது எதோ எலக்ட்ரிக்கன் குடோனுகுள்ள போன மாரியே இருக்கு எங்க பாத்தாலு டூல்ஸ் மாதங் கடக்கு வொயரு டூல்ஸ் அந்த கம்பி ட்ரில்லர் மிஷீனு
தா ஹஸ்பெண்ட் மாதிரிதா இங்கயு எங்க அண்ண வந்து வீட்டுக்கு வந்தனாக்கு வீட்ல என்ன ரிப்பேரு டிவி போச்சா ஃபேன் போச்சா அவுத்து மாத்த கலட்ட அந்த வேலையாதா திரிவா
இவரு எல்லத்துக்கு வந்து பாப்பாரு அந்த மேரி பக்கத்து வீடு எதுத்த வீடு எல்லா வீட்டுக்கு செரி பண்ட்டு போறே எ வீட்டுக்கு மட்டு செரி பண்ண மாட்டார்
நீ கேட்ட நீ சம்பளத்துக்கு ஆள வெச்சு
அப்டித்தா சொல்றாங்க நா ஒரு தடவ சொன்னல வெளையாட் ட்டுக்காக நல்லா எலக்டிரீஷனா வெக்கணுனு அதையே புடுச்சுக்கிட்டு அந்த நல்ல எலக்டிரீஷன பாரு
நீ சாப்டியா
ஆ சாப்ட்டேண்டி
தம்பி என்ன பண்றா
ரெண்டு பேத்துக்கு மேச்சி பெரியவனுக்கு ரொம்ப காச்சல் சளி சளி ரொம்ப அதிக வீசிங் லெவலுக்கு வந்துருச்சு மூணு நாளு இது வெச்சுட்டு இருக்கே மாஸ்க்கு காலைலயு நையிட்டு இது வெக்கனுன்ருக்காங்க
ஒடம் செரில்ல நெப்புலைசரு
நீ எப்டி சார் காலேஜ் அந்த காலேஜ் சீட் ட்ருக்கே ஏ நாளைக்கு வெக்க சொல்லிருக்காங்க ஒரு நா ஃபுல்லா வெக்கனுன்ருக் தைலோ
ம் அவ்ளோ சளி புடிக்குற அளவுக்கு என்ன தோழி சாப்ட் பைய
இவனுக்கு டஸ்ட் அலர்ஜி சளினா டஸ்டுனால அவனுக்கு சளி புடிக்குது எவ்ள நாள் டஸ்ட் இல்லாம வெக்க முடியு நம்ம
ஏங் கூட சேந்தவ வீட்ல ஒர்த் ஒட்ற எடுத்தாலே காச்சல் வந்துரு எதாச்சி ஒரு டஸ்ட் டு மூக்குல ஏருச்சுனா அப்டி மூக்கு முணு முணுன்ட்டு காது முணு முணுன்னு அப் அபடியே காச்ச வந்துரு
ஆ கனி நா இதா கூப்புற கனி
ஆஃபரு ஓகே டி
ஆ நாங்க திரும்ப குப்புற நீ ஃரீயா இருக்கும்போது கூட நீ ஆப்ல இருந்து கூப்டு
ஒரு மெசேஜ பண்ணிட்டு அதுக்கப்ற கால் பண்ணுவோ சன்டி
தா